ஹலோ சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க சொல்லுங்க நீங்க என பண்ணிட்டு இருக்கீங்க
நா சமையல் வேலை எல்லா முடிச்சிட்டு இப்பதா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே
என சமைச்சிங்க இன்னைக்கு
எங்க வீட்ல வந்து காராமணி காரக்கொழம்பு மீன் வருவல் பத்தாது அந்த மாம்பழ இருக்கிலய அத தானே கேட்கறாங்க பசங்க அதுக்கு மாம்பழோ வாங்கி டாசி நீங்க என்ன சமச்சிங்க
நாங்க இன்னைக்கு ரசம் கபாப் ஃப்ரை இன்னைக்கு அப்றோ
என்னா மேடம் அது
கவாப் னா கறிய வந்து ஃப்ரை பண்ணி சாப்பறது அத வந்து நல்லா வெயில்ல காய வைக்கணு வெயில்ல காய வச்சு பண்ணி சாப்பிடணு நீங்க என்ன கபாப் போல்லையோ நீங்க எல்லா போடுவீங்களா
போட்றோ இந்த தடவ சரியா கறி வரல தோழி கறி நெறைய இருந்தாதா அது போட முடியு அதுனால போடல நெக்ஸ்ட்டு பண்டிகைக்கு தா பாக்கணு
ஆ சேரிங்க சேரிங்க
சொல்லுங் பாப்பா ஸ்கூல் போய்ட்சா
ஆ போயாச்சி போயாச்சி உங்க வீட்ல
ஆ போயிட்டாங்க எங்க வீட்ல புதுசா குட்டி பாப்பா ஒன்னு ஸ்கூல் போய்ருக்கு இன்னைக் கி புதுசா சேர்த்துருக்கோ
ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க போய்டு வந்தாச்சு கூட அந்த பாப்பா போய்ட்டு வந்துட்டாங்க
சேரிங்க சேரிங்க
அவுங்களுக்கு வந்து ஒன்பது மணிக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வந்தனு அந்த பாப்பா மத்த பாப்பாலா நாலு மணிக்கு தா வருவாங்க
ம் நாலு மணிக்கு நீங்கதா போய் கூட்டு வரணுமா யாரு கூட்டு வரணு
தெரியில தோழி யாருமே இல்லைனா நா போவே அப்டி எ அண்ண யாராவது இருந்தாங்கனா அவுங்க போவாங்
சேரிங்க சேரிங்க
எப்டி இருக்கோ அப்டி அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்துரு
சேரிங்க
அவுங்க வீட்ல பாப்பா எப்ப வருவாங்க
அவுங்களு நாலு மணிக்கு வருவாங்க இன்னைக்கு ஈவினிங் அந்த பாப்பாக்கு ஹாஸ்பிட் இருக்கு அங்க கூப்ட்டு போனு அந்த வேல இருக்கு
எதுனான்ன பாப்பாக்கு ஒடம்பு சரி இல்லையா
ஆ ஆமாங்க ஆமாங்க ம் ம் நைட்டுக்கு என்ன சமைப்பீங்க
நைட்டுக்கு தா தோழி தெரில அந்த கார கொழம்பு இருந்தா இட்லி இல்லாட்டி தோச எதாவது ஒன்னு பண்ணணு
சேரிங்க தோழி சரி இப்ப எல்லா வேலையு மு முஞ்சிச்சா உங்களுக்கு எங்க வீட்ல இல்ல ஈவினிங் எங்க மாமியார் என்ன சொல்றாங்களோ அதுதா எங்க மாமியார் ஈவினிங் ஈவினிங் தா மார்க்கெட்கே போவாங்க அதற்கு
ஆமா தோழி வெயிலா இருக்குல்ல வெயிலா இருக்குல்ல அதனால இருக்கும்
ம் சரிங்க சரிங்க இப்ப வீட்ல யாரு குத்தனுப்பி த வேற யாரு இல்லையா
யாருமே இல்ல தோழி உங்ககிட்ட அதா பேசிட்ருக்க
சேரிங்க சேரி இப்போ அப்றோ சாந்த்ரோ யார் நீங்க தனியா போய் கூட்டு வரணுமா பசங்கள
அதுதா தெரில தோழி நா போணுமா இல்ல வீட்ல யாராது போறாங்கலா
சரிங்க தோழி வெயில்ல நீங்க எதுக் போறிங்கே போகாதீங்க வேற யாராவது அனுப்புங்க
சரி தோழி சரி
ம்
உங்க ஒடம்புலா நல்லா இருக்கா தோழி
ஆ கோல்ட் ஆயிருக்கு இருமல் கொஞ்ச அதிகமாருக்கு அதுதா நிக்க மாட்டிங்குது மத்த படி கோல்டு ஆனதுனால
உங்க வீட்ல யார் யார் தோழி இருக்காங்க
எங்க வீட்ல நானு எங்க மாமியார் அப்றோ எ வீட்டுக்காரர் வீட்டுக்கார அண்ண அப்றோ எங்க மாம்னார் எல்லாரு இருக்கோ எ பொண்ணு
நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்களா
ஆமா ஆமாங்க ஆமாங்க
சரி அதுதா நல்லது தோழி கூட்டு குடும்பமா இருப்பதா நல்லது புரில தோழி
உங்க வீட்ல யார் யார்லா இருக்கீங்க
எங்க வீட்ல நானு அ எங்க வீட்டுக்காரு எ பெரிய பொண்ணு அவுங்க ரெண்டு பசங்க
சேரிங்க சேரிங்க இ சரி சரி இப்ப அவுங்க அந்த அக்கா வேலைக்கு போய்ருக்காங்களா
ஆ அவுங்க வேலைக்கு போறாங்க அவுங்க வேலைக்கு போறாங்க அவுங்க பாப்பாங்கல ஸ்கூலுக்கு
சேரிங்க சேரிங்க லீவ்ல நடுல லீவ் வந்துச்சு னா எங்காவது போற மாரி பிளான் ஏதாவது இருக்கா
வித்து தொலையும் போட்டிருப்போம் ரெண்டு மாசத்துல லீவு வரும் இல்ல ரெண்டு மா சம் மூணு மாசம் தெரிய வரும் வந்தா போலாம்னு ஒரு ஐடியா பாக்குற ஆனா இந்த வருஷம் நாங்க எங்கயுமே போல தோழி
ஆ
இங்க போலாம் அங்க போலா இங்க போலாம் அங் போலா எங்க வீட்டல நறைய பிளான் பண்ணாங்களா ஆமா நறையா பிளான் பண்ணோம் ஆனா ஒண்ணுமே முடியல அதனால இந்தடவ பிளானே பண்ணாம போலான்ட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணதானே முடிய மாட்டேங்குது
பிளான் பண்ணாம
அதனால யாருகிட்டயுமே சொல்லாம ஆமா யாருக்கிட்டையுமே சொல்லாம திடீர்னு போறோ
சொல்லாம கொல்லாம கிளம்பிறலாம்
ஆமா அப்போ தான் போக முடியும் சொன்னா முடியவே மாட்டேங்குது
ம் சேர் சேரி சேர் போலா எங்க போலான்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நீங்களே யார்கிட்டயும் சொல்லாம
இல்ல தோழி இல்ல தோழி இன்னும் ஐடியா இல்ல ஆனா பண்ணணும் ஏதாவது ஆனா போணும் எங்கயாது போனும் ஆனா எங்கேனு தான் தெரில ஐடியா பண்ணிட்டு போவோம் கண்டிப்பா நான் உங்களுக்கும் சொல்றேன் தோழி வாங்க தோழி நீங்க சேர்ந்து போலாம் என்ன தோழி
நான் வருவேன் கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி கூப்பறேன் கண்டிப்பா வாங்க உங்க பாப்பா உங்கள் வீட்டுக்காரு எல்லார்ட்டையும் சொல்லி கூட்டிட்டு வாங்க
சேரிங்க தோழி சேரி வீட்ல இப்ப தனியா இருக்கீங்க போர் அடிக்கலயா
இல்ல தோழி இந்த கரியால பேசிட்டு இருக்கல அதனால போர் அடி ஏ அதுலதான் லைன்ல பார்த்தா அவைலபிள் போட்டா யாருமே இல்ல நீங்க தான் லைன்ல வந்தீங்க அதான் உங்ககிட்ட பேசிட்டு
சேரிங்க சேரி வேலல்லாம் முடிஞ்சிருச்சா
முடிஞ்சுச்சு தோழி டேப்ல தண்ணி வரல அதனால உட்காந்து ட்டு இருக்க தண்ணி வந்தால் தான் வேலை செய்யணும் இன்னும் கொஞ்சோ வேல இருக்கு
கொஞ்சோ ஆனா அப்பறம் கொஞ்ச நேரம் கலுச்சி அப்றோம் துணிய மட்டும் துவைக்கணும் அது மட்டும் தோச்சிட்டேன்னா கொஞ்சோ வேல முடிஞ்சிடும் கொஞ்சம் துணி தொவச்சி வைக்கனும் சேர் சேரி சேர் நீங்க துணி துவிக்கிறீர்களா ல்லா நல்லா இருக்கா
புரியல தோழி
துணி துவைக்கிறோங்களே லிக்விடு லிக்விடு அதெல்லாம் நல்லா இருக்கா கொஞ்சம் அழு
நல்லாதான் இருக்கு தோழி ஆ போகுதே நாங்க மார்க்கெட்ல வாங்கல லிப்பட்ல தான் போடுறோம் அதனால போகுது
ஆ இதா நா இப்ப ரீசண்டா ஒண்ணு வாங்குனே அதுல கொஞ்சோ அவ்ளவா போவே இல்ல
எங்க வாங்கினீங்க எங்க வாங்கனீங்க
எங்க வீட்டுக்கிட்ட தா வாங்ன புது கட துறந்துர்க்கேன் சொல்ட்டு முன்னூத்தி தொன்னூருபா செ அது அஞ்சு லிட்ரு கேனுு தொண்ணு ரூபா சொல்ட்டு குடுத்தாங்க அது யூஸ் பண்ணா ஒண்ணும் போவே மாட்டேங்குது போ வாங்கிட்டோ என்னா பண்றதுன் தெரியாம அதே யூஸ் பண்ணிட்ருக்கோ அது காலியானதுக்கப்றமா தா வேறவ் கே ம்ம்
ஆ இங்க நா வாங்குது நல்லதா இருக்க முன்னூருவா தா அத் வேலைய லிக்விட் பாத்து வாங்கனு தோழி கம்ப்ளைன் இப்பு கப்புள் தோய்
ஆஆ இதுக்கு முன்னாடி வேற பண்ணிட்ருந்தா பத்து ரூபா அது கடைல அய்லேஷ் சூப்பரா போகு வாஸ்னே நல்லார்க்கு இந்த லிக்வீடு இவ்ளோ காஸ் குடுத்து வாங்யு உள்ள போமாட்டிக் அதுனால்தா கே
ஏமாத்தக்காரங்க இருக்காங்கள நெறையா பேர் நாம தா பாத்து உஷாராவ்னும் ஏமாத்துறவ்ங்க இருக்காங்கல்ல நாம பாத்து உஷாரா வாங்கணு தோழி
அப்றோ இல்ல சொல்லில ஏதாவ்து
ஏதாவ்துன்னா என்ன சொல்
உம்உ யவ் உங்க பையனப்
எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பைய ஆமா ரெண்டு பொண்ணு ஒரு பையன்
ஆஅவ்
ஆ பெரியவ்ங்க வேலைக் போறாங்க சின்னவங்ளு அவங்க மாமியார் வீட்ல இருக்காங்க பையன் வந்து ஆட்டோ ஓட்டிட்ருக்காரு அவர் அவர் வீட்ல இருப்பரு அவ்ங்க பாப் ப்பதா இன்னிக்கு ஸ்கூலுக்கு நாங்க ஆ போய்ட்டாங் ஆ எல்லார் போயாச்சே நாங்க என்னா பண்ணோம் மொத முதல்ல பாப்பா ஸ்கூல்க்கு பொய்தா அப்டின்ட்டு நைட்டு உக்காந்து குலாப் ஜாமுன் பண்ணி அந்த பேக்கிங் பண்ணி ஒவ்வொர் ஒவ்வொரு ஜாமுனா பேக்கிங் பண்ணி கூல்ல யார் புது என்ட்ரியோ வராங்கள பசங்க
ஆ ஆ
அதா பசங்களுக்கோ குடுத்தோ அங்க ஸ்கூலாண்ட போய் லருக்கு ஒரே ஹாப்பி
லாப் ஜாமுன் கொட்டில்லாரே கரேட் பண்ட்டீங்க
ஆமா ஃப்ரெண்ட் ஆய்ட்டாங் எல்லாருமே ஸ்கூல்ல மிஸ்ஸே
ஆ நற்யா ம்
எல்லாரு ஃப்ரெண்ஸ ஆய்ட்டாவு ஆமா ஆமா குடுத்து கலட் பண்ணியாச்சு ம் அவு ஸ்கூல்க்கு போய் ட்ரு வந்தாங்க வரும்போதே கைல ஸ்டார் வாங்கிட்டு வந்ட்டாங்க இன்னன்னா அவ்ன் முதான்தக் ஆமா ஃபோன் அன்னிக்கே ஸ்டாரா நனால் நா ஏ பி சி டி சொன்னே நா தா நல்லா பேசுறே அப்டின்ட்டு மிஸ்ஸு எனக்குஸ் ஸ்டால் போட்டு அனுப்ச்சாங்க அப்படின்னாங்க நாளைக்கு போமா நாளைக்கோள்ட் தால் போடுவாங்ன நாளைக்கெலா போ முடியாது வார்த்துல ஒரு நாள் தா போனோ அடிக்கடி போனா ஸ்டார்லா போட மாட்டாங்குதே இந்தா ல்யூவ் போட்டுட்டு வேணா நா போறே அப்டின்னு சொல்றாங்க அந்த பாப்பா
ஆ அழுதாங்ளா
இல்ல இல்ல தோழி இல்ல தோழி இப்பெல்லா எங்க அழுவுறாங்க பசங்க இப்பெல்லா அழுவுறதே இல்லையே
சேர் சேரி
டிவி போன்ல்லா பாத்து அவுங்க தா கத்துக்கிட்டாங்கல்ல போகணு அப்டின்ட்டு நா அழுவலா இல்ல எழுந்தாங்க அவுங்களே எழுந்தாங்க ரெ டி ஆயிட்டாங்க டிஃபன் சாப்ட்டாச்சு உள்ள போய் விட்டுதா நா போயிட்டு வரே நீ உக் போக சொல்ட்டு பிடிச்சது செரி தோழி அப்றோ நம்ம பாப்பா இப்டி அழுதுச்சா மொதல்ல மொத நாள் ஸ்கூல் போம்போது
ஆ ஃபர்ஸ்ட் டே அழுதாங்க அதுக்கப்றமா இப் ப்பலா அழுவுறது இல்ல
செரி தோழி நா ஒங்ககிட்ட பேசுறே நேரோ முடிய போது
ஆ ஹலோ ஆ சேரிங் சேரிங்க சேரிங்க ம்